ஹலோ
வணக்கம் தோலி
வணக்கம் தோலி எப்டி இருகிங்கா
நல்லா இருக்கே தோலி நீங்க எப்படி இருகீங்க
நலா இருக்கா தோலி அது வந்து பாத்தீங்கன்னா தோழி இப்ப நம்ம பயணம் வந்து மேற்கொள்றோம் இல்லையா இப்ப பயணம் வந்து மேற்கொள்ளும் போது கொஞ்ஜோ எந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துட்டு போறதோ இல்ல வந்துட்டு ஒரு வயதானவங்களோ இல்ல குழந்தைங்களோ வந்து நம்ம கூட வராங்கங்கும் போோது எப்படின்னு வந்து நம்ம அவங்களளை மழ இருக்கிற தேசமா கூட்டிட்டு போறதா இது வந்து நீர்நிலைகள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறதா எந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போறதுன்னு தெரியல இப்ப வந்து அங்க அடுத்த மாசம் போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல இருக்கும் எந்த மாதிரி இடங்களுக்கு போலாம்னு நீங்க பரிந்துரைப்பீங்க தோலி
நம்ம வந்து இப்போ இருக்கற வெயிலுக்கு ஏதாச்சி புழுதா இருக்குற அப் எடத்துக்கு போன நல்லது த தோலி இடு சிலதுக்கு ஓட்டி அந்த மாரி போல நல்லது நினைக்கணு சொல்லாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அ தோலி அஹ் நீங்க சொன்னது மாதிரிதான் எங்களுக்கு அங்க மாதிரி போய் பழக்கம் வந்து இருக்கு அந்த எடத்துல வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல போயிட்டு வந்த ஒரு அனுபவம் இருக்கு அதை நான் சொல்றேன் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள்ந்தான் நீங்க சொல்லலாம் எப்போ வந்து பாத்தீங்கன்னா வாந்து பாத்தீங்கனா நீங்க சொன மாதிரி அதே மா மலைப்ப பிரதேசத்துக்குதா நாங்க வந்து போனோ நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு முன்னூறு மூணு மணி நேரம் வந்து பயணம் சரிங்களா அஹ நீங்க சொனா அதே ஒரு லொகேஷனுக்குதா போனோ செரின்னு சொல்லிட்டு நாங்க திரமணம்க்கு முன்பு வந்து நா பெருசா ந்தமாதி வெளிய போ மாட்டே ஆனா திருமணத்துக்கு மு பின்பு வந்துபதிங்கன்னா நீங்க சொன்ன அந்த பார்ட்டிக்குலான இடத்துக்கே வந்து கிட்ட ஆறு எளு வாட்டி நபோயிட்டு வந்துட்டே அந்த மாதிரி ஒரு பரிச்சயமான ஒரு இடம் இது போக வந்து இன்னும் நிறைய இடங்களுக்குந்து நா போயிருக்கோ அது இருசக்கன வாகனத்துல மட்டும் போது அந்த மாதிரி இருக்கும் போது இப்ப ஞயிற்றுக்கிழமை கூட வந்து சென்ற ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் இல்லாம தான் நாங்க போறது ஏன் அப்டின்னா நாங்க ரெண்டு பேர்தா போறோ இருசக்கர வங்கனதுல தா போறோ எங்களுக்கு பெருசா வந்து ஒரு உணவோ எதுவும் தேவைப்படாது அப்டி தேவைப்பட்டாலு இன்ன ஸ்நாக்ஸ் நட்டு அந்த மாதிரி தான் அந்த மாதிரியே ஒரு சிப்ஸ் கூட வாங்கி பேக்ல வச்சுக்குவோ அதுக்கப்புறரு துணி வந்து பாரத்திங்கன்னா வெறும் ஒரு நாள் தான் நம்ம வந்து தங்க போறோம் அப்படிங்கறனால சனிக்கிழமை இரவு வந்து பாத்திங்கன்னா நாங்க வந்து கிளம்பற மாதிரி இருந்தது அப்போ வந்து என்னோட கணவர் வந்துட்டு அப்போதா வேலைையை முடிச் முடிசி வந்தரு முடிச்சா கையோடனாங்க வந்து கிளிட்டோ வீட்லேயு எதும் சாப்ல போற வழியில சாட்டுக்கலா அப்டின்னு சொல்லிட்டு அவர் கிளம்போதே போன் பண்ணி சொல்லிட்ரு ரெடியா இரு ஒரு அரமணி நேரத்தல வந்துடுவே அப்பிடிங்கரமாரி சொின் சொல்லி கிம்பியாச்சி போற வலியோ வந்து உணவு எடுத்துகிறதும் செரி இப்ப எல்லாம் வ பாத்திங்கன பெட்ரோல் பங்குலையே நமக்கு வந்து நிறைய வசதி இருக்கு ரஸ்டம் போற வசதியோ நம்ம ரெஸ்ட் எடுக்கிற வ வசதியோ இலப்பற வசதி எல்லாமே இருக்கு செரின்னு சொல்லிட்டு இருசக்கர வாகனத்து கலமியாச்சு கரெக்டா மூணு மணி நேரம் பதினொன்னு பதினொன்ற அப்படிங்கும்பழுது நாங்க போய் சேந்துடோ அப்ப வந்து டி டி குடிகிறதுக்கு நம்ம அந்த மலைப்பிரதேச எதுக்கு போறோனா முக்கியமா டீ குடிக்கிறதுக்குதா சரின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிற ஒரு பேமஸான ஸ்பாட் டீ குடிச்சாச்சு குடிச்சட்டு மேலும் நாங்க மேல் நோக்கி போனோம போயட்டு போய் அடைஞ்சாச்சு அப்பவுமே வந்து எங்க அம்மா சொன்னங்க இரவு நேரத்துல வந்து போகாதீங்க அதுவும் அது யானை வர ங்க சமயம் உங்களுக்கு வந்து அங்க லைட்டும் எவும் கிடைக்காது அப்பின்னு ஆனா விடியவிடியா அங்க வந்து வண்டி வாகனங்கள் போயிட்டேதா இருந்தது அவும் சீசன் டைம் அப்படிங்கனால அங்க ரூம் கிடை ரொம்ப கஷ்டமா இருந்தது நாங்க திடீர்னு போனதுனல ரூமுக்கும் எவும் ஏற்பாடு பண்ணல ங்க போய் வந்து உள்ளூர்வசிகள் கிட்ட கேட்டா எல்லாமே வந்து ரூம் ஸ்டே பண்றது கிடைக்காம ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு அபல நிலை வந்து போயிட்ரு இருக்கு அப்படின்னுாங்க சரி ஓகே அப்படின்னா நாங்க இருந்தும் விசாரிச்சு எங்களுக்கு ஒரு பதினொ பதினொன்னே முக்கால் அப்படிங்கற ஒரு நேரத்துல வந்து ரூ கிடைச்சது செரி நம்ம இதுக்கு மேல இன்னும் வந்து உள்நோக்கி போ வேண்டா நம்ம தூக்க கெட்டு போயிடு ஏன்னா வண்டி ஓட்றது அவரு பின்னாடி உக்காந்துட்டு வரது நானு சோ அதனால ஓட்ற அவருக்கு தூக்க கெட்டு போயிரு அப்டிங்கிற மாரி இது பண்ணிட்டு போய் இல பாறிட்டோ இல பாறிட்டு அடுத்த நாள் வந்து நாங்க காலையில எழுந்திருச்சி இந்த இடத்த சுத்தி பாக்கலா அப்டிங்கிற மாரி பாத்துட்டு அது மட்டும் இல்லாம அதே இடத்துல வந்து எனக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கும் சென்று அவுங்கள வந்து என்னோட கணவருக்கு பரிச்சயம் பண்ணிட்டு இவர் தா என் கணவர் அப்டின்னு சொல்லி ஏன்னா திருமணதுக்கு வந்து உங்கள அலைக்கல அப்டிங்கிற காரணத்தினால இந்த மாரி அலைக்க முடியல மன்னிச்சுருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போய் என்னோட கணவரையு வந்து அங்க பலக்கப்படுத்தி உட்டுட்டு வந்தே அப்ப வந்து என்ன அப்டின்னா நமக்கு அங்க போனோ அப்டின்னா நமக்கு சொந்தகாரங்க இருக்காங்கன்னு போது இன்னொரு வாட்டி நம்ம அங்க போனோ அப்டின்னா நமக்கு தங்குறதுக்கு என்ன நேரத்தல நம்ம போனாலு முன்கூட்டியே சொல்லிட்டோ அப்டின்னா நம்ம தங்குறதுக்கு அவுங்க மூலியமா ஏதாவது ஏற்பாடு நடக்கும் இல்லைங்களா அது மட்டும் இல்லாம இது நமக்கு ஒரு உறவினரு காங்க போது நம்ம இன்னு அடிக்கடி அங்க வந்து போவோ அதுவும் மலைப்பிரதேசன்ன யாருக்கு பிடிக்காது அதனால வந்து இன்னும் நமக்காக இன்னு ஈடுபாடு வந்து அதிகதா ஆகு இல்லையங்களா தோலி அந்த மாரி ஒரு சம்பவம் வந்து நடந்தது அவர் வந் து நீங்க இருந்துட்டு போங்க நீங்க அங்க வீட்டுலயாவது இருந்துட்டு தா போனுன்னு அவ ரொம்ப வந்து டார்ச்பண்ணாரு ஆஹ இல்லைங்க இப்ப வந்து இதாயிருச்சி ஞாயிற்றுக்கிழமை ஆயிருச்சி திங்ககிலம வந்து வேல ரெண்டு பேத்துக்கு இருக்குது அப்டின்னு சொல்லி நாங்க வந்து கிளம்பி வர ஒரு சூழ்நிலை ஆயிச்சி இருந்தாலு அவருக்கு விட்றக்கு மனசே இல்ல அவ்ளோ ஒரு சங்கட்டப்பட்டாரு நடுல நாங்க வருவோ அப்பப்போ வருவோ அப்டின்னு சொல்லி சொல்லி இது பண்ணிருக்கோ சோ வந்து அன்னிக்கு நாங்க சொல்லும் போது உங்க குடும்பத்துல யாரு இல்ல அவரு மட்டுந்தா இருந்தாரு பெரியப்பா மட்டுந்தா வீட்ல இருந்தாரு அடுத்த வாட்டி நாங்க செல்லும் போது எல்லாத்துமே இருக்க சொல்லுங்க அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கோ அப்பதா வந்து கணவரை வந்து எல்லாத்தக்கு பலக்கப்படுத்திக்கிட்டு நம்ம இனி வந்து அங்க போனோ அப்டின்ன நல்ல இதுவா இருக்கு அப்டிங்கிறது கா தோலி
கண்டிப்பா தோலி அங்க என்ன உணவு எல்லா இருந்துச்சி தோலி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு
அங்க வந்து பாத்திங்கன்னா தோலி பெருசா வந்து வித்தியாச வராது ஏனா வந்துட்டு ஹ உங்களுக்கு முக்காவாசி வந்து பாத்திங்கனா அஹ எங்க ஊர்ல இருக்கிற மக்கள் தோ வந்தா அங்க போவாங்க அப்ப வந்துட்டு ஏனா எங்களுக்கு வந்து அது பக்கம் வெறும் மூணு மணி நேரந்தா வந்து பயணம் ஆனா நெறைய ஊர்ல இருந்தும் வராங்க ஏன் அப்டின்னா வந்துட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு எடம் ஜில்லுன்ருக்கோ அப்டிங்கிற காரணத்தினால வராங்க எங்களுக்கு வந்து உணவு தா வந்து நாங்க எந்த ஊருக்கு போனாலு பாப்போ அப்பவந்து எங்கிலிக்கு இங்க சாப்ட உணவு தா அங்கயும் அதே மாதிரி உங்களுக்கு சுடுத்தண்ணி வந்து பாத்தீங்கனா வந்துகிட்டே இருக்கோ ட்டுவெண்டிஃபோர் ஹவர்ஸ் நீங்க எந்த ஒரு இதுஸ் சே எடுத்தாலு செரி உங்களுக்கு அந்த ஃபர் அவர்ஸ் வந்து சுடு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் மத்தபடி அந்த ஊர் வந்து பிரசித்தி பெற்றது எதுக்கா அப்டின்னா தைலம் அது போக சாக்லேடு ஹோம்மேட் சாக்லேட்டு அது போக வந்து பாத்திங்கன்னா டீ தேயிலதா அங்க சுத்தி சுத்தி எங்க பாத்தாலு உங்களுக்கு தேயிலதா இருக்கு அது போக வந்துட்டு டீத்தூளும் எந்து கெடைக்கும் இது போக வந்துட்டு வேற என்ன வேற வரிக்கி வரிகிக்கு பேர் போன எலுதுன இதுதா சோ அந்த மாரி நாங்க எந்த ஒரு ஹில் ஸ்டேஷன் போனாலும் செரி அங்க வந்து சாக்லேட் இருக்கோம் நா வந்து ஏதாவது போன் பேசிட்டு இருந்தாலோ இல்ல ஏதாவது பேசி இருந்தாலோ என் கணவராது பாத்து எனக்கு வாங்கி வச்சிருவாரு அந்த மாரி ஆனா சாப்பிட வேணான்னு சொல்றதோ இவருதா அது வாங்கி குடுக்குறது அவருதா அந்த மாரி ஒரு நல்ல இதா போயிட்ருக்குங்க தோலி அங்கதா போய் போன வார ஒரு சாக்லேட் டப்பா வாய்கிட்டு வந்திருக்கோ அந்த டெய்லி ஒவ்வொரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டு இருக்கே இப்போதைக்கி கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால
நாங்க இது நா இது வரைக்கு போனதில்ல தோலி நானும் போனுன் நெனச்சிருக் க அது போறதுக்கு காலம் வரல தோலி இன்னு
உம் வேற ஏதாவது பக்கங்கள்ல வந்து நீங்க போயிருக்கீங்களா தோலி
இல்ல தோலி இது வரைக்குமே எங்கோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன்றது போனது கெடையாது
ம்
நம்ம சென்னைன்றதால சென்னைக்குள்ளயான் தோலி இருக்கோ போனாலுமே ஆந்திர பிரதேஷ் போயிட் டு வந்துற்றோ அங்க ஏதோ சுற்று சுற்றுலா பயணின்ற போற மாரில எதுவு இல்ல தோலி
உம் அப்டிங்களா தோலி பெருசா வே வேற எங்கேயாச்சு கோயில் குளங்கள் அந்த மாரி போனா அனுபவம்
உம் கோயில் போயிருக்கே தோலி விஜயவாடா போயிருக்கே அம்மன் கோயிலுக்கு
உம் அத பத்தி சொல்லுங்க தோலி
ஹ் கண்டிப்பாக தோலி இங்க இருந்து போறதுக்கு ட்ரெயின்ல போயிட்டோ தோலி ட்ரெயின்ல போயிட்டு அங்க போயிட்டு ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம்னா அங்க இருந்து மலை சுத்திரம் கிரிவலம் இருக்கும் தோலி நம்ம எப்டி இங்க கிரவல சுத்திரமோ அதே இதுமாரி கிரிவல இருக்கு அங்கேயு அதே மாரி சுத்தும் போது நெறைய கோயில்ஸ் சின்ன சின்ன கோயில்ஸ் எல்லா கோயில் எல்லா இருக்கோ தோலி அதெல்லாமே பாத்துட்டு நம்ம போற மாரி இருக்கு தோலி பாத்துட்டே போறா அந்த அம்மன் வந்து நம்ம ட்ரெயின்ல போகும் போது தெரியு தோலி கிருஷ்ணா நதின்றது ஒரு அங்க பேமஸ் கான ஒரு நதி ஒண்ணு இருக்கு நீங்க கேள்விப்பட்டுருப் நெனக்கிறேன் அந்த நதியில வந்து நம்ம வந்து குள் குளிச்சுட்டு அதே வந்து அந்த ஈரத்துணியோட சுத்துறதுண்டு கிரிவலத்த சுத்திட்டு அம்மன பாத்துட்டு வரும்போது மழ மேல இருப்பாங்க தோழி அம்மன் மழ மேல இருப்பாங்க அ மழ மேல இருக்கு இருக்கும் போது அங்க போய் பாக்குறப்போ நல்லா இருக்கும் தோழி நாங்க வருஷ வருஷம் போறது உண்டு தோழியங்க
ஹம்
வருஷ வருஷம் போய் பாத்துட்டு வர்றது பழக் பழக்கம் இருக்கிறது நம்மளுக்கு அதான் போயிட்டு வந்துட்டு இருப்போம் தோழி நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு கால மர தான் போயிட்டு வாங்க சொரியாங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி வாய்ப்பு கெடச்சா ஏன்னா மெயினா வந்துட்டு என் கணவ கிட்டதான் வந்து கேட்கணும் அவருதான் அவர் தான் இப்ப வந்து எக்ஸ்பிளோரர் மெயின் எக்ஸ்பிளோரர் அதனால அவரு எப்ப வந்து ஃப்ரீயா இருக்காரோ அந்த மாரி சமயத்துல கூட்டிட்டு போனும் அப்டின்னா அவரு வந்து ஒரு தோழி
கண்டிப்பா புரிய ஏன்னா நம்ம கோயில் குளம் போறது நல்லது நெனக்கிறேன் போல்ல நான்
கண்டிப்பா ஆமாங்க ஏன்னா வந்து நம்ம எங்க அத்தயும் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல அதுதான் சொன்னாங்க இங்க என்னதான் விழுந்து வெளிய நீங்க ஊர் சுத்த போறது இருந்தாலுமே ஆன்மீக சம்பந்தமா நீங்க போனீங்க அப்டின்னா அதுக்குன்னு ஒரு தனிவு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்டிங்கிற மாரி சொன்னாங்க அது வந்து ஒரு நல்ல இதுன்னே சொல்லலாம் நம்ம என்னதான் ஒரு மைண்ட் ரிலாக்சேஷனுக்காக கோயிலுக்கே போனாலுமே அது சம்பந்தமா நம்ம போறோம் அப்டிங்கும் போது அதுக்கான ஒரு பிரதிபலன் வந்து கெடைக்கும் அப்டிங்கிற மாரி ஒரு இது
கண்டிப்பாக தோழி
ஆமா தோழி வேற ஏதாது இடங்கள் நீங்க போனது இருத்தவற்று ஒரு கடல்கரை அந்த மாரி
ஆஹ் கண்டிப்பாக தோழி இங்க நெறய கலற்கரை இருக்கு தோழி மெரினா கடற்கரை பெசன்ட் நகரோட கலற்கரை இருக்கு இங்க என் போ பீச் சின்ன இருக்கு மெயினானது வந்து பேமஸ்சான ஒரு கடற்கரை தோழி எதனாலனா அங்க நெற நம்மளுக்கு எந்த எண்ட்ரன்ஸ் பீச்சும் இருக்காது எண்ட்ரன்ஸ் கட்டணும் காஸ் கட்டி உள்ள போன்ற மாரி கெடையாது நம்ம வந்து போயிலாம் போலாம் நெறய கடைகள் இருக்கும் சாப்படுறதுக்கு நெறய கடைகள் இருக்கும் தோழி நம்ம சாப்டலாம் இங்கே வந்து எல்லா கடைகளும் இருக்கும் தோழி இந்த கட இருக்கு அந்த கட இருக்குன்னு இல்ல எல்லாம் கடைகளும் இருக்கும் நம்ம சாப்டலாம் ஏதாச்சும் வாங்கறது இருக்கும் பாத்துக்கலாம் கடல்லும் நல்லா இருக்கும் போம் பெரிசா இருக்கும் பெரிய கடல் போலயே சின்னத துவைக்க முடியாது பெருசா இருக் இருக்கர மாரி இருக்கும் தோழி
உம் பரவாயில்லயா அது
தோழி எப்பயாச்சும் வரணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இங்க வந்து பாத்துட்டு போங்க அந்த பெசன் நகருமே அப்டிதான் தோழி ஒரு சேர் ர்ச் இருக்கும் அந்த சர்ச் வந்து ஃபேமஸ்சான சர்ச்தா மாதம்மான இருப்பாங்க அவங்க வந்து அவங் அவங்க சர்ச்சுக்கு வந்து வரவங்க எல்லாருமே அந்த கடற்கரையை போறதா இருக் தோழி அவங்க இருக்க எல்லாருமே கடல் கரைக்கிட்டா இருக்கிறாங்க கூட அதாச்சி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா தோழி
தோழி ஆனா வந்து எனக்கு அந்த ஊர்லயும் வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க என்னோட அத்தையே இருக்காங்க அவங்களும் வந்து கூப்பிட்டு தான் இருக்காங்க போணும் தோழி ஒரு வாட்டி வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பா
கண்டிப்பா தோழி நம்ம மீண்டும் கால் பேசுவோம் தோழி
நன்றி ஆங் தோழி நன்றி